ஹலோ
அ ஹலோ கேக்குதா
என்னமா பண்ற
பண்றே இப்பதா ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்தே கூட்டு போய் விட்டுட்டு ஆமா ஆமா நேத்து நேத்துதா இன்ஃபாம் பண்ண ஸ்கூல் ஓப்பனிங்னு போய் விட்டுட்டு வந்துருக்கே எல்கேஜி எல்கேஜி சேத்துட்டே மூணு வயஸ்
ஜி ஸ்ட்றேய்டா சேத்துட்டியா ஆர்டிஇ போட்டியா இல்லயா
ஆர்டீ இங்க போட முடியல அட்ரஸ் இது இந்த அட்ரஸ்ல ப்ரூஃப் இல்லல்ல எங்களுக்கு வீடு இது ரென்டட் தானே ரெண் டு வாடக வீடு அதனால இந்த அட்ரஸ்ல ப்ரூஃப் இல்ல நாங்க பழய வீடு இருந்த எடோ போனாதா பக்கத்துல ஸ் போடணு அது ஃபஸ்டாண்டட்ல தா போட முடியுன் நெனைக்கற இல்ல அதுமே ட்ரை பண்ணிட்ட போட வர்ல அது ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்குன்னு ஒண்ணு இருக்கணுமா ஒண்ணு இந்த அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி ஒப்பந்தோ பேசஸ்ல இருக்கோ அப்டின் சொல்லி ஹவ்ஸ் டு ஓனர் வந்து இது பண்ணி குடுக்கணுமா அந்த மாதிரி பண்ணல ஏனா இங்க குடுத்துருவாங்க மொதல்ல இருந்த எடத்துலே எங்களுக்கு வீடு குடுத்துருவாங்க சரி அப்ப பாத்துக்லான் நெனச்ச ஆனா இங்க பக்கத்துல நடந்து போற தூரத்துல தா ஸ்கூல் இங்கியுமே அதனால சரி இப்போதிக்கு ஒரு வர்ஷ் இங்கயே படிக்கட்டுன்னு போட்ட
ம் ம் செரி அந்த வீடு ரெடி ஆய்டுச்சா
ம் எதா ஸ்கூல் சேத்த குடுத்துட்டாங்க வீடு குடுத்துட்டாங்க இனிமேதா போயி ம் இல்ல பனொல்லா இன்னு கட்ல அ அ மாசோ இவ்ளோ கட்டுங்க அப்டின் சைன் குடுத்துருக்காங்க மொத்தமா கட்றதுனாலு கட்டலா காசு இருக்கவங்க கட்டிப்பாங்க அப்டி இல்லன்னா நீங்க இந்த மதிரி மாசோ மாசோ இவ்ளோ கட்டுங்க ஏன்னா இப்போ லிஃப்ட்டுல்லா வச்சு கட்டிருக்காங்கள அதனால அ இப்படி கட்டுங்க மெயின்டெனன்ஸ் வருமா லிஃப்ட் பாத்து காக்கறதுக்கு ஆ லிஃப்ட் இருக்கு எல்லா பில்டிங்லயு ரெண்டு ரெண்டு லிஃப்ட் வச்சிருக்காங்க ஆறு மாடி இல்ல அ ஆறு மாடில்ல ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு தா இருந்துது அ ஃபஸ்ட்டு ரெண்டு தா இருந்துது இப்ப ஆறு மாடி ஆய்டுச்சு ஒரு ஃப்ளோருக்கே பத்து வீடு இருக்கு பத்தா இருவது வீடு இருக்குன் நெனைக்கற ஒரு ஃப்
என் என்ன சொல்ற நல்லா பெருசாவே கட்டிருக்காங்களோ
பெருசால்ல ரூம் அதா ஒரு ரூம் இருக்குற மாரி கட்டிருக்கானுங்க ஹாலு கிச்சனு சேந்தாப்ல இருக்குங்க
ஓ ப்ப ஏற்கனவே நீங்க இரு அளவு வருமா வீடு இல்ல அத விட குட்டியா யேனுமா
அது என்ன சொல்றது பாத்தா வீடு பெருசுதா ரூம் இருக்கு தனியா ரூம்மு தனியா இருக் கு கிச்சன்னு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ரூம்ன்றது தனியா குடுத்துட்டானுங்கல்ல முன்னாடி வந்து ரூம் கடயாது ரெண்டுமே இது பண்ண மா மாரி தான இருக்கு அ கிச்சன்னு ஒ ஹால்லு கிச்சன் மட்டு தா இருந்தது ஆ இப்ப ரூம் தனியா இருக்கு ரூம் கொஞ்சோ பெருசாதா இருக்கு என்னன்னா கிச்சன எங்களுக்கு தனியா இது பண்ணி குடுத்துருக்கலா பால்கனி கெடையாது மெயினா சொல்ணுன்னா பால்கனி கெடையாது வெளிய காத்து வசதி அந்த அளவுக்குல்லா இருக்காது ஜன்னல் ரெண்டு ஜன்னல் இருக்கு அவ்ளோதா கிச்சன் சைடு ஒண்ணு இருக்கு பெட்ரூம்ல ஒண்ணு இருக்கு
ஒ
மத்த படி வேற எ துவு இது கடையாது நம்ப இப்போ துணியில்லா காய போடணுன்னா நம்பதா எக்ஸ்ட்ராவா நம்பதா இது எல்லாமே ஆல்ட்ரு பண்ற மாதிரி இருக்கு
ஓ மா மாடி ம லிஃப்ட்டு யூஸ் பண்ணி மாடி போய் காளு காயப்போட்டுக்கலால்ல
ம் ஹ்ம் மொட்ட மாடியு யூஸ் பண்ணக் கூடாதா ஏ ன்னா இப்ப தண்ணியிலருந்து எல்லாமே முன்னாடி வந்து மோட்ருல்லா அவுங்கவுங்க தனித்தனியா வச்சிருந்தாங்க இப்போ அப்டி இல்லல்ல எல்லாருக்குமே ஒரே பொதூதா மோட்ரு
அப்படியா அப்ப மெயின்டனன்ஸு மெயின்டனன்ஸ் எப்டி பண்றாங்க
லிஃப்ட்டுக்குதா மெயின்டனன்ஸு வாங்கிக்கிட்ருக்கானுங்க லிஃப்டுக்கு மட்டுந்தா கூட்றக் சொல்லியிருந்தாங்க மத்தப்படி வேற எதுவு சொல்லல தண்ணியில்லா இப்போ போன நார்ம்லாதா வருது கொஞ்சக் கொஞ்சொ இருக்கு ஏன்னா இப்ப முன்னாடி இருந்தத விட இ எல்லாத்தையு இண்டியன் டாய்லெட்லா எடுத்துட்டு ஃபுல்லாவே இதுவா போட் அவுங்க
டனா போட்டாங்களோ ஐயையோ அது நறைய பேருக்கு செரமமா இருக்குமே எ
ஆமா எல்லா வீட்லைமே இப்ப அதா இருக்கு எல்லாமே இப்ப வந்தவங்கல்லா ஆல்ட்ரு பண்ணியிட்ருக் காங்க கண்டிப்பா வீடு பண்ணி எப்டியு பண்ணிடுவாங்க அப்டின்தா நெனக்கிற பால்கனி கட்டலாமான் தெரியில பாக்கணு கொஞ்சொ ஒரு ஒரு வர்ஷொ விட்டு பாக்கணு ஏன்னா பண்ணுவாங்கல்ல எல்லாரு வீடு ஆல்ட்ரேஷன்லா கிச்சன்லா பண்ணிட்யிட்ருக்காங்க
அவுங்கவுங்க பண்ணிக்குவாங்களோ அவுங்களுக்கேத்த மாரி
இப்ப வாடைகைத்தீ அதாவ்து இப்போ பால் காச்ச வந்ததுலே பண்ணிட்யிட்ருக்காங்க கிச்சன்ல இருக்க கடப்பா கல்லல்லா எடுத்துட்டு இது பண்ணிருவாங்க கிச்சன்ல ஒரு சிங்க்கு அடுப்பு மட்டுந்தா வெக்கிற மாற்ருக்கு ஆப்போசிட்ல ஷெல்ஃபு வந்துருது வேற எதுவுமே கடையாது அதனால எல்லாருமே ஆல் ட்ரு பண்ணுவாங்க ஆமா
செரி செரி உ மக என்ன ஸ்கூலுக்க் அழுகாம போய்ட்டு வந்துச்சா
ம் அது அழவலா இல்ல காலைல எழுப்புன நேத்து கொஞ்சொ சீக்கிரமாவே எழுப்பிட்ட ஏழே காலுக்கு எழுப்பி விட்டுட்டு கோயில் போணு அப்டின்னவு எழுப்பி குளிச்சிட்டு அழுவுன்தா நெனச்ச கோயில் கூட்டிட்டு போய் உள்ள விடம் போ அங்க எல்லாரு குட் மானிங் மிஸ் குட் மானிங் அப்டின் சொல்லவு மேடமு குட் மானிங் சொல்லி ட்டு கூட்டியிட் போய் உள்ள விட்டுட்டாங்க உள்ள போயிடுச்சி செரி அவ ஆ ழுவு அப்பையாச்சு அழுகுன் பாத்தா அது பாட்டுக் போய்ர்ச்சி பாய் அப்டி சொல்ட்டு போகுது சேரி ரைட்டு அப்டின் நெனச்சிட்டு வீட்டுக்கு வந்து இருக்குறவ
லா நா வீட்லயே இ ருந்தது போதுன்னு அதுவே கெளம்பிருச்சு போல
ஆமா அத சொல்லு சேரி வீட்டுக் வா சேரி நம்ப இல்ல கூட இல்ல ஸ்கூல் விட்டு கூட்னு வரப்போ அழுவான் நெனச்ச போர எல்லா பசங்களு வந்த்ரிச்சி இதக் காணு நா அதுக்கப்னொ சொன்ன ஏ பொண்ணு இன்னு வர்ல அப்டினுட்டு அதுக்கப்றொ உள்ள பசங்க இருக்கா அப்டின்னா ஒரு ரெண்டு பாப்பா இருக்காங்க அப்டின்ன ஒன்னே கூட்டிட்டு வராங்க அச்சச்சோ அழ்துட்டே செல கொழந்தைங்க அம்மா அப்பாவ பாத்தாச்சி வெம்பி செரி ஏம் பொண்ணு ம் அழவே இல்லே அதுப் பாட்டு வருது கேட்
ஏ பரவால்லப்பா லக்கிப்பா நா ஃபஸ்ட்டு தேவ்வ கொண்டு போயி ஸ்கூல்ல விட்றப்ப பயங்கரம் மா அழுதா ஆ ம் ஐயோ ரொம்ப செரமப் படுத்துறோமோ ரொம்ப குட்டியிலேயே கொண்டு போய் விட்றோமோ அப்டின் சொல்லில்லா ரெண்டு பேரு நாங்க ரெண்டு பேரு ரொம்போ ஃபீல் பண்ணிட்டே இருந்தோ ஆனா வந்து அவுரு ஒரு வாரோ தா ஒரு வாரோ அழுதுகிட்டே போனா ஒரு வாரோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அழுதுட்டே போறத பாத்துட்டு விட்டுட்டு வரவே மனசு வல்ல எப்படா டைம் ஆகுன் பாத்துக்கிட்டே இருந்துட்டு வேமா போய் கூட்டிட்டு வந்துருவோ வீடே வெறிச்சோன் இருந்துச்சு அவே இல்லாம அந்த மார்ருந்துச்சு அதுக்கப்பறோ ஒன் வீக்குக்கு அப்பறோ கொஞ்சோ மெரட்டி வச்சுட்டாங்க போல உள்ள போனோன க நா அழுகவே இல்லயே நா சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா தா வர்றே அப்டின் சொல்லிக்கிட்டே உள்ளாற போனா ஐய்யய்யோ இது என்னது பயந்து சொல்றானே அப்டின் சொல்லிட்டு கொஞ்சோ கஷ்டமாருந்துச்சு ஆனா அதுக்க அப்பறோ அப்பறோ அவனே கெளம்போ ஆரம்பிச்சுட்டா அவனே கெளம்பி அவனே போக ஆரம்பிச்ட்டா ஏ அது வந்து ரொம்ப அவே அழுகு போது ரொம்ப செரமமாருக்கு இப்ப வந்து ஒ மக வந்து சிரிச்சுட்டே போய்ட்டு வரனால ஒனக்கொண்ணு தெரியாது அழுதுட்டே போணுச்சுனா மனசெல்லா அங்கதாருக்கு
அழுதானா வெம்ப ஆரம்பிச்சிருவா நா இன்னிக்கி அப்டி தா இருக்குன் நென ச சேரி நேத்து தா இது பண்ட்டா இன்னிக்கு அழுவான் நெனச்சா கூட்டு போய் விட்றே பாய் மா அப்டி சொல்ட்டு போது சேரி ஓகே அழுகாம இருந்தா சேரி பாரு நா தா சொல்லி அம்ச்சே ஃப்ரெண்டோட வெளாடு நேத்து கே ட்ட நான் அவ்ளோ ஹோ ஸ்கூல் விட்டு வெளியே வரப்ப என்னாச்சு மா நீ அழுவுலயா அப்டின்னு நா அழுவுல எல்லாருமே அழுவுறாங்கம்மா ஒரே சத்தமாருந்துச்சு அப்டினுது எல்லாரு வெளாண்டாங்ளான் கேட்டா வெளாண்டாங்க அக்கா கூடயே போய் எல்லாரு வெளாட்றாங்க அ மிஸ்ஸு வர்லயா அப்டின் கேட்டா மிஸ்ஸு லீவு வர்லயா மிஸ்ஸே வர்ல அப்டினுது இவ்ள் மிஸ்ஸுல்லா இவுங்க பக்கத்லதா சுத்தி நின்னுட்ருக்காங்க
அவ மிஸ்ஸுனா யாருனே தெரிலியோ
தெரில போல குடுத்து வுட்ட ஸ்நாக்ஸு கொஞ்சம் போட்டு ஃப்ரூட்ஸ்ஸு பழோ தா குடுத்து விட்டே நேத்து ஆப்பிள் குடுத்தே கசப்பாருக்கா ஆப்பிளு கசப்பாருந்துச்சு சா கொஞ்சொ தா சாப்ட்டே அப்டினுச்சு சேரின்ட்டு நீ நேத்து புக்க குடுத்து வுட்டே பேசுறே பேசுது பேசு முன்னாடி பேசலயேன் ஃபீல் பண்ணே
ரொம்ப லை இதுவா தா பேசிட்ருந்தா பேசவே இல்ல சுத்தமா எனக்கே பயோ வந்துருச்சு அதுக்கப்பறோ ஸ்கூல்ல சேத்த ஓ ஒரு டென் டேஸ் லையே நல்லா ஃப்ளோவா பேச ஆரம்பிச்ட்டா அப்பாடா இதுவாது நல்லது நடக்குதே அப்டின் சொல்லிட்டு கொண்டு போய் விட்டாச்சு
இல்ல முன்னாடி பொறந்தப்போ அப்டி கொஞ்ச நாள் பேசல தா ஊ ஊ ஊ அப்டி தா சொல்லுவாலே பேசமாட்டா அந்தளவு அப்ப கொஞ்சோ எல்லாருமே கேக்க ஆரம்பிச்டாங்க கஷ்டமாருந்தது என்ன பேச மாட்றா அப்டின்னுட்டு இப்போ ஆ ஸ் கூல் போறதுக்கு முன்னாடி சிலதுலா அதுவாவே பேச ஆரம்பிச்சுருச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ சும்மா சும்மா இது பண்ணா த அப்டி இப்டின் அவளாவே பேச ஆரம்பிச்ட்டா எனக்கா சேரி பேச மாட்டான் நெனச்சே ப்ப ரொம்ப பேசுறா பேசுனா செரி
ஆ ரொம்ப பேச ஆரம்பிச்சிருதுக ம் சேரி சேரி அது ஸ்கூலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிரும் சேரி எனக்கு இந்த என் மக கத்திட்டே இருக்கான் ரெண்டாவது நா அப்புறமா கால் பண்றேன் ஓகே சேரி பாய்
ஆஹ் பாய்